எப்டி இருக்கிங் ம் வணக்கம் எப்டி இருக்கிங்க ஆஹ் நலம் தான் தோழி வீட்லதா வீட்ல தோழி இனிமேல் தான் தோழி சாப்புட்னு நீங்க
ஆஹ் நாங்களா சாப்டாச்சு தோழி
ம் சொல்லுங்க என்ன பேசலா
ம் தலைப்பு
ம் சரி நம்ம வந்து ஒடம்ப வந்து அ பாத்துக்கறது எவ்வளவு மு க்கியோ அதே எடத்துல நம்மளுக்கு க என்ன சொல்றது சேமிப்பு பண்ணி வெச் சே எதுக்கு நம்ளுக்கு யூஸ் யூசாகோ சொல்லி அத பத்தி எதாவது பேசலாமா ம் அதான் தோழி இந்த இந்த மாரி இப்ப இருக்குற டெய்லி லைஃப்ல வந்து நம்மளால சேமிக்க பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு நாமள்க்கு வர்றது நம்ம செலவு பண்றதுக்கு கரெக்டா இருக்கு அதுல வந்து நம்ம சேமிப்பு எப்படி எடுத்து வைக்கலா உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா
கண்டிப்பா தோழி இன்னக்கி வா வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்ல நாட்கள்னு சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப வேகமா போய்கிட்டே இருக்குது இன்னிக்கு காலைல விடீரமாரி பாத்தீங்கன்னா மதியோ திருப்பி சாய்ந்த்ரோ திருப்பி நைட்டு திருப்பி அடுத்த நாள் காலைல விடிஞ்சிருது அப்பரொம்ப வேகமா போய்ட்ருக்க காலத்துல ஆ நம்ம வந்து டெய்லி சாப்டுட்டு இருக்கோ டெய்லி குளிக்குறோ டெய்லி வெளில போறோ வரோ ஆ ஆண்கள் வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படிய சுழற்சியா நம்ம போயிட்டு இருக்கிற எடத்துல திடீர்னு பாத்தீங்கன்னு வெச்சுக்கோயே ஒரு நல்ல விசேஷம் வருது மாமா வீட்டலேருந்து வராங்களோ இல்ல அத்த வீட்டலருந்து வராங்களோ ஒரு காது குத்து வெச்சுருக்கோ இல்ல எதோ எமர்ஜென்சி நம்ம எங்யாவது வெளியில போகணு அப்டின்போது பாத்திங்கன்னு வெச்சுக்கோங்ளே அ மாசத்துல ஒரே ஒரு நாள் தா இப்போ மாச சம்பளோ வாங்கறவங்களுக்குலா ஒரு நாள் தா அந்த வருமானோ வரு அந்த ஒரு நாள் வருமானத் அ நம்ம வந்து முப்பது நாளைக்கி நம்ம வந்து பிரிச்சு வச்சுக்கிட்டு நம்ம இதுக்கு இதுக்கு வேணு அதுக் ங்கு வேணு அப்புறோ இந்த ப்ப பாருங்களே ஜூன் மாசோ வந்துச்சு ஸ்கூல் பீஸ் கட்டணு பேகு அ ம் பாத்தீங்ன்னா இதுவே ஒரு தனி செலவு வரு எப்போது பாத்தீங்ன்னா இந்த ஜூன் மாசத் த்தவுட இந்த ஜனவரி பிப்ரவரி இதுலெல்லா பாத்தீங்ன்னா நம்ப வ்வ ஒரு வாடக வீட்ல இருக்கறவங்கலா என்னா பண்ணுவாங்க வாடக குடுக்கணு கரண்ட் பில் குடுக்கணு சாப்பாட்டுக்கு மளிகை ஜாமானுக் குடுக்கணு அப்டின் சொல்ட்டு அதுக்கு போக எடுத்து வைக்கு மீதி கொஞ்சோ வெச்சுருப்பாங்க அது எதுக்காகனா சேமிப் வைக்கிறதில்ல அந்த திருப் பி அந்த முப்பது நாள்ல இருபத்தி ஒம்போது நாளைக்கி செலவுக்குன்னு எடுத்து வப்பாங்க
ஆமா கண்டிப்பா
இதுல வந்து சேமிப்புக்கு எடொ இல்லாமே போயிடுச்சு ஆனா பாத்தீங்கனாக்கா ஆரம்ப காலத்துலலா ம் எப்டி சொல் எப்டி சொல்றது நம்ம அம்மா அப்பா அந்த அந்த தாத்தா பாட்டி அவுங்கலாம் பாத்திங்கன்னு வெச்சுங்கோங்ளேன் ஒரு சேவிங்ஸ் எடுத்து வெச்சுருவாங்க அது நம்மள்ட சொல்ல மாட் டாங்க ஆனா அவங்க எடுத்து வச்சிருந்தது தே ஒரு நல்லது கெட்டதுன்னு ஒரு விச உத்சேசோ வரும் போது பத்தீங்கன்னா அவுங்க நமக்கு இந்தப்பா இத வச்சுக்கோ இத இத அத நம்மள்ட்ட சொல்லாம ஆனா சா எப்டி சொல்றது நம்ம செலவு போக அவுங்க ஒரு பத்ரூபா அஞ்ச்ரூபா அப்டின்னு எடுத் எடுத்து வெக்குற காசு தா அன்னிக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டா நம்ம கைல குடுப்பாங்க அன்னிக்
கண்டிப்பா ம் ஆமா அது நீங்க வந்து எல்லா வீட்லயு உங்க அம்மா கிட்ட எங்க அம்மா கிட்ட நா பாத்தது அவுங்க வந்து உங்கள்கு அவுங்களுக்கு என்ன சொல்றது டெய்லி லைஃப் உங்கள்கு ஃபாலோ பண்ற செலவு வெச் சு அவுங்க வந்து சின்ன சின்னமா சேமிப்பு பண்ணி வச்சு அந்த என்ன சொல்றது கிச்சன்ல இருக்கிற டப்பால அந்த சக்கரை டப்பால கே வேற மூணு டப்பால மேல வக்கிற டப்பால அங்கங்க நீங்க தொறந்து பாத்தீங்கன்னா எப்பவாது நீங்க போயிட்டு திடீர்னு டீ போடுறீங்க யாரும் வீட் இல்ல இல்ல எதாவது சமக் சாப்றீங்கன்னா அப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியு ஒரு ஒரு டப்பால ஒரு ஒரு எடத்துல அவங்க வச்சிருப்பாங்க ஆஹ் நூறு ரூவா ஐம்பது ரூவா இருபது பத்து ரூபா பத்து ரூபா சொல்லி கொஞ்ச கொஞ்சோ சம் சேமிப்பு அங்கங்க வச்சிட்டே இருப்பாங்க நீங்க எப்பவாவது உங்களுக்கு தேவை இருக்கு ஒரு ஹாஸ்பிடல் போனும் அப்டின்னா திடீர்னு அந்த டப்பலா போய் தா தேடுவாங்க அவங்க அந்த டப்பால தேடி வச்சு அப்பல்லா அந்த சின்ன காசுல ஐம்பது ரூபா இருபது ரூபா நூறு இப்பல்லா ஒரு பெரிய காசா இருந்தது இப்போ அந்த காசுக்கு ஒரு மதிப்பே இல்லாம இருக்கு நூறு ரூபா வந்து உங்க ஆயிர ரூபா வந்து உங்களுக்கு நூறு ரூபா மாதிரி இருக்கு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளு நம்ம செலவுகளை பாத்து செய்யணு அவங்க பண்ண சின்ன சின்ன சேமிப்புதா நம்மளுக்கு இவ்ளோ பெருசா நம்ம வளந்து வந்திருக்கோ ஒரு ஒரு எல்லா எடத்துலும் நம்மளுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருந்தது காசு ஒரு ஹாஸ்பி பிட்டல்கோ ஒரு ஸ்கூல்கு பீஸ் கம்மியா இருக்கு அப்பா குடுக்கற காசுல பீஸ்கு கம்மியா இருக்கு இல்ல திடீர்னு ஸ்கூல்ல புக் வாங்க சொல்றாங்க அந்த நேரத்துலல்லா அவங்கதா எடுத்து குடுத்தது அதெல்லா வச்சுதா நம்ம இப்போ வளந்து வந்திருக்கோ அத பாத்து நம்மளு கொஞ்ச கொஞ்சோ இந்த டெக் இருக்கிற நாட்கள பொறுத்து நம்ம வந்து டெக்னாலஜிக்கு பொறந்து நம்ம கொஞ்ச கொஞ்ச சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கணு நம்மளுக்கு சேவிங் இல்லாம நம்ம ந்து வருது செலவு பண்றோ ஆ என்ன சொல்றது அத்தியாவசிய தேவையில்லாம் நம்ம அத்தியவசமா அதிகமா செலவு பண்றோ வெளியில போறணுமா பொருளே தேவையில்ல நம்மளுக்கு ஆனா கூட அது புதுசா இருக்கு புது டிசைன்ல இருக் அப்பனு சொல்லி நம்ம எடுத்துட்டு எடுத்துட்டு வந்துற்றோ நம்மளுக்கு தேவையே இருக்காது ஆனா கூட நம்ம எடுத்துடுறோ அதெல்லா நம்ம கொஞ்ச கொறச்சிக்கணு அத நம்ம நம்மளால கொறைக்கவே முடியல அதா எப்டி கொறைக்றதுன்னு புரிய மாட்டது என்னாலேயே அது கண்ட்ரோல் பண்ண முடியல என்கிட்ட எவ்ளோ பா டில்ஸ் இருக்கு பிளாஸ்டிக் டப்பா இருக்குன்னா நம்ம வெளியில ஒரு கடைக்கு போண்ணுன அங்க புது டிசைன் இருந்தா நம்ம பாப்பா எடுத்து போவா சொல்லி ஆசைப்பட்டு நானே வாங்கிறே அத எப்டி கண்ட்ரோல் பண்றதுன்னா தெரிய மாட்டேங்குது எனக்கு
ம் கண்டிப்பா கண்டிப்பா தோழி இப்ப நம்ம சின்ன பிள்ளைல பாத்தீங்க வெச்சுக்கோங்ளே நம்ம ஸ்கூல்லயா இருக்கட்டு அதுக்கப்புரொ நம்ம நம் முக்காவாசி நம்ம தாத்தா அம்மாச்சி அப்ரோ பா அம்மா அப்பாட்ட கத்து க்கிட்டடது தா அதே தா ஸ்கூல்லே நம்ம கத் த்து குடுப்பாங்க தெரியுங்ளா இன்னைக்கி உனக்கு சா தீனி வாங்கறதுக்கு எவ்ளோ காசு குடுத்துருக்காங்க அஞ்சு ருபா குடுத்துக்காங்ளா ரெண்டு ருபா குடுத்துக்காங்க ஒரு ருபா உனக்கு ஒரு ருபா எனக்கு செரியா அது வந்து எதுக்குன்னா சேவிங்ஸ்க்காக நீ இந்த ஸ் கூல விட்டு போவைல உனக்கு நா ஒரு சேவிங்ஸா நான் கைல குடுத்துருவே அப்டின்னு சொல்ட்டு டு அதுக்கு ஒரு பேரு சிறுசேமிப்பு திட்டம் போட்டு ஸ்கூல்லயே கொழந்தைங்களுக்கு கத்து குடுத்துருவாங்க அதே மாரி நம்மளோ த அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கனாக்கா அப்பல்லா பேங்க் வசதி எல்லா கெடையாது ஸ் போஸ்ட் ஆபீஸ் னு ஒரு அங்கதா கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க அதுக்கு பாத்திங்னு வெச்சுக்கோங்ளே உண்மையிலே ஆ எங்க அம்மாச்சிலா பா த்தீங்கன்னா ஒரு அஹ் நூறு ருபா இல்ல எரநூறு ருபா அது கொண்டு போய் மெனக்கட்டு ஒக்காந்துருந்து க்யூல ஒக்காந்துருந்து அவுங்க கட்டிட்டு வருவாங்க ஆ அத போட்டு வெ வெச்சுக்கிட்டே வருவாங்க என்னைக்காவது ஒரு தேவைக்கு நமக்கு தேவப்படோ அப்டின்னு சொல்டு அதே மாரி அவங்க சொல்ற மாரி வர்ஷத்துல கடைசில பாத்தீங்கன்னா போய் எடுத்துட்டு வராங்க அது ஒரு அமௌண்ட சேந்துரு பாத்துக்கோங்க அப்ப நம்மளோ தேவைகள சுருக்கிக்கிட்டு தா சிக்கனப்படுத்திக்கிட்டு தா வந்து பாத்தீங் னா நம்ம சேவிங்ஸ்னே எடுத்து வெக்க முடியுமே கண்டிப் சொன்ன மாரி ஒரு பாக்ஸ பாக்கல நமக்கு ஆசைகள் வரதா செய்யு இந்த இது நல்லாருக்கே டிசைன் நல்லாருக்கே அப்டின்னு சொல்டு ஆனா என்னா பண்றது அந்த எடத்துல நம்பளோட மனச வந்து ஒருநிலைப்படுத்திட்டு கொஞ்சோ கஷ் இது பண்ணிக்கிட் டு நம்ம வீட்ல இருக்குல்ல சேர் அடுத்ததடவ வந்தா பாத்துக்லா அப்ப அந்த எடத் துல அந்த பொருள் இல்லன்னா நமக் பேசாட்டிக்கு வந்துருப்போல்ல ம் அப்ப நம்ம என்னா பண்றது அது அதே மாரி முன்னால்லா பாத்திங்ன்னா நம்ப சின்ன புள்ளைல மாசாத்ல ஒரு நாள் தா கரி சாப்பாட்லா குடுப்பாங்க எங்களுக்குலா ம் இப்போ பாத்தீங் வாரோ வாரோ அது எடுக்கலன்னா நாங்க சாப் ட மாரியே இருக்க மாட் ட்டேங்குது வேற இப்ப அது என்னா பண்றது அது கொஞ்சோ அதாவது மத்த விஷயங்கள நம்ம பண்றம்ல ஆனா சாப்பாடு விஷயத்த எப்டி பெண்கள் நம்ம என்னா பண்ணுவோ வீட்டுக்குன்னு குடுக்குற காசுல தா நம்ம சேமிக்கவே முடியு அதா சமையல சிக்கனப்படுத்திக்கிட்டு சாப்பாட்ல சிக்கனப்படுத் தா நம்ம ஒரு பத்ருபா இருவதுருபா நம்ம வந்து எடுத்து வெக்க முடியுது அப்ப நம்ம நென சோனா கண்டிப்பா பெண்களால முடிச்சா கண்டிப்பா நம்ம வந்து சே சேவிங்ஸ்ல சேமிப்புல எடுத் வெக்க முடியும்
ஆமா அ அதே அதே மாதிரி நம்ம வந்து இந்த மார்க்கெட் போறது வந்து டெய்லி சில பேர் போறாங்க அது கொஞ்சோ கொஞ்சோ ஒரு மசாலா என்ன சொல்றது அது மிளகாய் தூள் மஞ்சத்தூள் அது கொஞ்சோ கொஞ்சமா டெய்லி வாங்கிட்டு வராங்க வெங்காயம் அந்த நாளுக்குக்தேவையான மட்டும தா வாங்கிட்டு வர்றாங்க அந்த பழக்கெல்லா கொஞ்ச மாத்திக்கிட்டா நம்மளுக்கு செலவுகள் கம்மியாகு ஒரு பூர்வமா ஒரு ஒரு வாரத்துக்கு போறோமா நம்ம வேணும்னா இறச்சி வார டைம் வாங்குற டைம் டெய்லி போலா நம்ம நம்ம காய்கறி தா சாப்பிடறோ ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவ போனாலே போதும் அது தேவ ஒன்னு சொல்லுது ஒரு மாசத்துக்கு நமக்குதேவையான இந்த என்ன சொல்றது மசாலா இந்த மக்ருனி சேமியா இந்த வீட்டுல தேவைப்படுற என்ன சொல்றது இந்த சீரகம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு மளிகசாம எல்லாம் வந்து நம்ம ஒரு மாசத்துக்கு தேவையானதுன்னா ஒரு தடவ நம்ம போயிட்டு வாங்கிடணும் மித்தது வந்து உங்களுக்கு ஒரு வார ரெண்டு தடவ போனாலே போதும் காய்கறி வாங்குறதுக்கு மத்தபடி உங்களுக்கு வெங்காயம் த க்காளி தா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு நீங்க வாங்கி வச்சீங்கன்னா ஒரு ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கனா ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு கிலோ தக்காளி போதும்ல்ல உங்களுக்கு மூன் ஆமா அதே மாதிரி நம்ம வாங்கிட்டு ட்டு வச்சிட்டா நம்மளுக்கு நம்ம ஒரே இடத்து நம்ம என்ன சொல்றது ஒரு தடவ நம்ம ஒரு மூணு கிலோ வாங்குனோம்னா அந்த விலை வந்து கொஞ்சோ கம்மியா இருக்கு நம்ம டேய்லி போய் வாங்கன்னா டெய்லி ஒரு ஒரு வேலை இருக்கும் ஒரு நாள் கம்மி இருக்கும் ஒரு நாள் அதிகமா இருக்கும் நம்ம வந்து அது அந்த நாளைக்கு என்ன இருக்கோ ல அது குடுத்து நம்ம வாங்கிட்டு வர் மாதிரி இருக்கு நம்ம வந்து நம்ம வாங்கி வச்சுட்டா ஒரு வாரத்துக்கு நம்ம கம்மியா நம்மஸ் ம் மிக்க இம்பாட்டனா வந்து நம்ம வந்து இந்த ஸ் என்ன சொல்றது அஹ் சனிக்கெழம போகக்கூடாது மார்க்கெட் செஞ்சு ஏன்னா சனிக்கெழம போனாலு எல்லா இன்ன உங்களுக்கு காஸ்லி இறைச்சி இருந்தா கூட ஆங் வெங்காய தக் காளி காய்கறிகள் புதினா கொத்தமல்லி எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த நாள் வந்து அதிகொ காசு நம்ம வந்து அது ஒரு நாள் அது பிரிச்சு வச்சுட்டு அந்த நாளுக்கு நம்ம போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திர்ணு காய்கறிக்கு வேணுனா நம்ம வந்து ரெண்டு நாள் பிரிச்சுட்டு ஒரு வார இப்போ திங்க கெழம போறோமா நம்ம வந்து ஒரு வேலத் இப்ப நம்ம அப்படி போயிட்டு வாங்கிட்லா இந்த சனிக்கெழம போயிட்டு வாங்குறது வந்து நம்ம கொறைக்கணு ஏன்னா அந்த நாள் ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா அந்த நாள் வந்து எல்லாரு வீட் வீட்ல இருக் கம்மிங் சொல்லி அந்த நாள் போறாங்க அந்த நாள் வந்து மார்க்கெட்ல எல்லாமே அதிகொ ஏன்னா அந்த நல்லதா உங்களுக்கு வீட் வீட்ல எல்லாரும் இருக் இருக்காங்க ஃபங்க்ஷன்லா அந்த நாள்ல அதுதா நடக்குது உங்களுக் க்கு சனிக்கிழம ஆனா உங்களுக்கு பங்க்ஷன் எல்லா எடத்துலயு இருக்கு அதுனால எல்லா வேலையு கூடிடு உங்களுக்கு அந்த நாள் வந்து நம்ம போகக்க கூடாது இல்லையா நம்ம சனிக்கிழமையே இரவு போயிட்டு வாங்கிட்னு அந்தெல்லா நம்ம கொஞ்சோ கொஞ்சோ பாத்துக்கிட்டா நம்ம கொஞ்சோ சேமிப்ப ன்னு நம்மளுக் குடுக்கற அ செலவு குடுக்குற இதுல நம்ம கொஞ்சோ கொஞ்சோ சேமி பண்ணி வச்சு லாம் ஒரே எட ஒரே நாள்ல நம்ம போய் வாங்கிட்டம்னா நம்ம இப்போ ஒரு வாரத் த்துக்கு ஒரு ஆயிர் ரூபாய குடுக்குறாங்கன்னா நம்ம அல ஒரு ரெண்டாயிர ரெண் எர்நூறுபால நம்ம சேமிப்பு பண்லால
உம் கண்டிப்பா தோழி கண்டிப்பா
ஒரே நாள்ல நம்ம போய் வாங்கிட்டா நம்மளுக்கு கண்டிப்பா சேமிப்பு வரும் அது டினோ போறது அந்த காசு எங்கோ போதுன் தெரியாது நம்மளுக்கு
உம் உம் நீங்க சொல்றது கரெக்ட் தா தோழி உம் நீங்க சொன்ன மாரி இப்ப ஒரு மூணு கிலோ தக்காளி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னுு வச்சுக்கோங்களே நமக்கு தேவையானது ரெண்டு ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம் ஆனா நீங்க போய் கடையில போய் டெய்லி அன்னன்னைக்கு வாங்கறது ரொம்ப நம்ம கிட்ட பொருள் இருந்துட்டாலே அது ஒரு மாதிரி சேவிங்ஸ் மாதிரி தா அந்த பொருளும் அந்த இந்த பொருளுமே மளிகா ஜாமானுமே இதெல்லா இருக்கு இப்போதைக்கு போது அப்ப நீங்க சொன்ன மாதிரி சனி ஞாயறு எல்லா வாங்கவே கூடாது தோழி அதே நேரத்துல அ அந்த செவ்வ புதன் வியாழன் நீங்க சொல்ற இந்த மூணு கிழமையில வாங்கிட்டோம்னா ஏன்னா சனிக்கிழமை வந்து அந்த ஒரு சிலருக்குல அந்த வார சம்பளம்னு சொல்லுவாங்க அவங்களுக்குல்லாம் அப்பதான் கிடைக்கும் அந்த சனிக்கிழமை தான் அவங்களும் வந்து வாங்குவாங்களா அப்ப விலைய ஏற்றிவாங்க எல்லாரும் அப்ப நீங்க சொன்னாப்லா இந்த மாரி மொத்த மொத்த ஜாமான் வாங்கும்போது அதுல பத் நமக்கு உண்மையிலயே ஒரு சேவிங்ஸ் கிடைக்கதா செய்யும் தோழி அதாவது வச்சதா நம்ம வந்து அ சேமிப்பு சேமிப்பலாம் நம்ம உருவாக்க முடியும் அதை செயல்படுத்தவே முடியும் நம்ம
கண்டிப்பா சரிங்க தோழி நம்ம இன்னோட கால்ல பேசலாம் நன்றி
தோழி நன்றி வணக்கம்